கேக்குது சிஸ்டர் எப்டி இருக்கீங்க
நல்லார்க்கே நீங்க எப்டி இருக்கீங்க என்ன பண்ணிட்
நல்நல்லா இருக்கே சும்மாதா இருக்கே இப்பதா எல் எல்லாரு நல்லா இருக்காங்க ஒங்க வீட்ல
ஆ நல்லாருக்காங்க எல்லாரு நல்லாருக்காங்க
ஆ நா இப்பதா வேல எல்லா முடிச்சே இப்பதா சாய்ந்தர ஆச்சுல்ல எல்லாத்தியு மறுபடியு வீட்டெல்லா எடுத்து கூட்டி ப்பா இப்பதா ஆஹ அல்ல அது வந்து அவுங்க வேலக்கு போயிருக்காங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறந்தானே தோச ஊ த்துறது அப்பதிக் ஊத்திக்கலா ம்
டின்னர்
டின்னர் தோச தாங்க தோச சாம்பார் எப்பவு இல்ல ஒவ் ஒவ்வொரு நாளைக் ஆம்மாங்க
ஹ
சாம்பார் மதியோ ம் மதிய வந்து இன்னைக்கி தம்பிக்கு ஸ் லீவு ஸ்கூலு சேரி ஆ மதிய யூ கே ஜி போய்ட்டு இருக்காங்க சிஸ்டர் ஆ அதுனால இப்ப என்ன பண்ட்டன்னா மதியம் சாம்பார் வச்சிருந்தே சாப்பாட்டுக்கு அதே சாம்பார் இப்ப நைட்டுக்கு
இப்பதா முடிஞ்சது வேல
ஆம்மா
ஆமா சரி சரி ஆமா வேற ஏதாவது திரிமியு செய்யனு
இல்ல சிஸ்டர் இப்ப எப்டின்னா இப்ப வேலைக் பேய்ருக்காங்ளா வருவாங்க என்ன சாப்பாடுன் கேப் பாங்ளா நா சொல்லுவே தோச இருக்கு ஆ சாம்பார் ஏ அப்டின்ன ஒடனே இன்னொன்னு சொல்லுவாங்க பாருங்க சட்னி அற அ அது ஒரு சட்னி அரச்சா பத்தாதுங்க ரெண்டு சட்னி அரைக்கனு
சாம்பார் இல்லாம ரெண்டு சட்னியா
ம் ஆன் ஆனா சாப்பறதே மூணு தோச தா சாப்புறது மூணு தோச தா மூண் தோசைக்கு மூணு வித கொடுமைங்க கொடும்மைங்க நம்மள கொடும படுத்துரக்காகவே வந்து கல்யாணோ பண்ணி வச்சிருக்காய்ங்
தெரிங்ளோ
அட இல்லங்க அவியளுக்கு எப்டியனா அவியளு வந்து அவிய முன்னாடி நா வேல செஞ்சிக்கிட்டே இருக்கணு
அத தா கொஞ்சோ ஓக்கார கூடாது ஆ ஆ செரி செரி
அதுவு அவிங்க யோச்சிகுச்சிட்டே இருப்பாங்க சிஸ்டர் இல்ல சிஸ்டர் நா வீட்லதா இருக்க அவிங்க வந்து எப்பின்னா யோச்சிக்கிட்டே இருப்பாங்க இவிங்களுக்கு வந்து என்ன வேல குடுக்கலா இவ இந்த வேல செஞ்சி முடிச் சாச்சா அடுத்தது என்ன வேல செய்யலா செய்ய குடுக்கலா
அப்டின்ற மாரி எதிர்பாத்துட்டே இருக்காங்க ம் உங்க சம் மையல் அவ்ளோ புடிச்சிருக்கு போல
இல்லங்க நீங்க வேற நம்மக்கு முன்னாடி அவ ஒக்கார்றதா அப்டினு
ம் ம்
நீங்க நான்வெஜ் சமைப்பீங்களா வெஜ்ஜிங்ளா
நாங்க ரெண்டுமே சமைப்போ பட் இன்னிக் கிருத்திக இல்லயா அதனால வெஜ்ஜி தா
ஓ அப்பீங்ளா எங்க வீட்ல எப்டினா ஆ வெஜ்ஜி பொறுத்த வரைக்கு நா சுமாராதா சமைப்பே எனக்கு அந்த அளவுக்கு சமைக்க தெரியும் அப்டின் பில்ட் அப் லா பண்ண முடியாது
ஆ நான்வெஜ்னா நல்லா சமைப்பீங்க அது நார்ம்லா எல்லார்மே அது தா பண்ணுவோல்ல நான்வெஜ் தா நல்லா சமைப்போல்ல
அது எப்டியோங்க எப்டின்னா நம்ம நல்லா செய்யணுன் கூட நாம இது பண்ண மாட் டோ அது நமக் தெரியுல இதுக்கப்றோ இது போணு இதுக்கப்றோ இத பண்ணனு அது கரெக்டா நம்ம ஒண்ணு இல்ல அத தா போடுவோ டேஸ்ட் வந்துரு அந்த மாரி ஆனா இந்த வெஜ்ஜிக்கு நம்ம ஒவ்வொன்னு பாத்து பாத்து பண்ணுவங்க நாளு பக்கத்துல கேட்டு பண்ணுவே தெரியாதது நாலா புதுசுங்க இப்பதா நானு வே சாப்பாடே செய்யற ஆமா அதனால யூடூப்ப பாத்து பண்ணுவே இந் மாரி கேட்டு கேட்டு பண்ணுவே ஆனா அத் இன்னு கஷ்டப்பட்டு நா பண்ணுவேங்க அதுக் கு ஒரு கொற சொல்
எனக்குமே வெஜ் புடி சமைக்கற்து புடிக்காதுங்க நான்வெஜ் ல எல்லா ஒன்னா போட்டு ஒரே இதுவுல முடிச்சிருவோ அதனால அத வி ட்டம்னா அது பாட்டுக்கு இருக்குன்டு அது அதுதா பெஸ்ட்டா இருக்கு மத்த சிக்கன் மட்டன விட ஃபிஷ் தா ரொம்ப புடிக்கு எனக்கு சமைய ம் அதெல்லா அதெல்லாத்த விட இதுதா ரொம்ப சிம்பள் ம் ம்
அவ அதுலயு சொல்லுவாங்க சாப்ட அவ்ளோ கஷ்ட பட்டு நம்ம சமைச்சு குடுக்குறோ அவிய்ங்க சாப்ட்டுட்டு என்ன தெரிமா சொல்லுவாங்க ஆ இதுல கார அதிகமா இருக்கு அப்டிமாங்க கார கம்மியா போட்டா அன்னேக்கே கார
கம்மியா இருக்கு அது எல்லா எடத் த்துல சொல்ல வேண்டியத்தா சொன்னா சொல்லுங் பா எங்க வீட்லயு சொல்வாங்க சொன்னாங்ன்னா அப் டியா அப்டின்ன கேட்டு விட்ருவே எங்க சமச்சிட்டு நம்ம வேலைய முடிச்சுட்டு சமச்சிட்டு வந்து பண்றதே பெரிய வேலை பெரிய விஷ்யோ நாலா ஒர்க்கிங் தா இத்தனைக்கு நைட்டு பத்து மணி பதினோரு மணிகு தா வேலயே முடியும் அதுலியு நா ஒம்போதர மணிக்கு போய் சமைச்சுட் டுதுதா வருவே
கடவுளே நாங்க இல்லைங்க நா வந்து இவ்ளோ தூரோ கஷ்டப்பட் டு சமச்சு அது அந்த அடுப்புக்குள்ள நிக்கம் போது அப்டி வேத்து ஒழுகு பாருங்க அவ்ளோ இதுலயு நம்ம கஷ்டப்பட்டுக்கணு இவங்க அழகா வீட்டுக்குள்ள வந்து ஏசி போட்டு கிட்டு பேன பத்தாதுக்கு பேனை வேற போட்டுகிட்டு டிவிய பாத்துட்டு செல்ல நோண்டிட்டு அப்டியே ராஜா நெனனப்பு மனசுல அந்த அரண்மனையில வாழ்வாங்கல அந்த மாரி நெனப்பு
சனிக்கெழமேயு வேல இருக்கு
ஆ ஆமா சிஸ்டர் இருக்காது எங்ளுக்கு
ம் ம் ம்
அது அப்டித்தா அவிய்ங்க வந்து எப்டின்னா வீட்ல இருக்க மாட்டாங்க அவிய்ங்க எப்டியாவது வெளிய ஓடிர்ணுல்ல வேல இல்லனாலு வேல இருக்குன்னு கெளம்பி ஓடிற்றாய்ங்க
ஓகே ஓகே
கண்டே புடிக்க முடியாது சிஸ்டர் பாக்க எப்டி தெரியுமா இருப்பாய்ங்க அப்டியே டிப்டாப் இருந்தமாரி அப்டி வேலைக்கு போன எப்டி கெளம்பி
கெளம்பி போவோ ஓ வேலயே இல்லன்னாலு அந்மாரி கெளம்பி போயிடுவாங்களோ
ஆமா சிஸ்டர் சொதா சொல்றேன்ல கண்டே பிடிக்க முடியாது அவனுக் வேலை இல்லைன்னு கண்டுபிடிக்க முடியாது சொல்ல மாட்டாக கேட்டாலு எனக்கு வேலை இருக்கு அப்டின்றுவாங்க போ அடிச்சாலு எடுக்க மாட்டாங்க கேட்டா நா பிஸியா இருக்கே வேலையா இருக்கே ஏதுக்கு போன் பண்ற அது சேட் தா பண்ணுவாங்க போன் அட்டன் பண்ண மாட்டாங்க
ம் ம்
ஆனா அங்கருந்து வந்துட்டு நீ வீட்ல தான இருக்க இது கூட செய்ய மாட்டனு ஈஸியா சொல்லுவாங்க சிஸ்டர் அப்ப இருக்கும் பாருங்க வெறி எனக்கு அப்டியே மண் டயலே ஏதாவது தூக்கி போட்டு உடச்சிற்லாம் போல இருக்கு
சரி சரி ம்
நாங்ளு நம்ம இவ்ளோ தூரோ கஷ்டப்பறோ துணி தொவச்சு நாங்கல்லா கையில தா துணி தொவைக்கிறோ பாத்திரோ வெளக்குறோ அப்பறோ வீட்டு தொடைக்கிற்து ஆமா எப்பவுமே டெய்லியுமே அதேதா பண்ணிட் ருக்கே அப்பறம் பத்தாதுக்கு பைய ஸ் ஸ்கூல்க்கு போறனா டெய்லியு அவனோட பேக் லன்ச் லன்ச் பேக் வந்து அந்த டவல் அவன் பேக் எல்லாமே கிளீன் பண்றதா இருக்கு எப்டி சிந்திற்றா அவ அவ எல் யூ கே‌ ஜி தா படிக்கறானா அதனால சின்ன பைய தெரில அவனக்கு எப்டி வக்கணுன்னு தெரில அப்டியே குமுச் அப்டியே எடுத்து அப்டியே உள்ள வச்சிறுவா பேக் ஆ ஒழுங்கா டிஃபன் பாக்ஸ் கூட மூ மூட மாட்றா அப்டியே கொஞ்சோ ஓப்பன்ல இருக்கு அப்டியே வச்சிட்டு வந்துருவா அதனால பேக்ல எல்லா சிந்திருமா டெய்லியு நம்ம தொவைக்கிற வேலை ஆ அதுதா பாருங்க அத பண்ணிட்டு வீட்டு வேலையு பாத்துட்டு இவனுக்கு பாடோ சொல்லி் குடுத்துட்டு அதுலயு இருக்க பிரச்சனையே அவன சாப் ட வைக்கிறே பாருங்க அந்த எடத்துல இருக்காங்க அவங்க அப்பா அவன சாப்ட வைக்கிறங்குள்ள நா டிகிரியே முடிச்சிருவேங்க அந்த மாரி இருக்கு எப்படா அவே சாப்டுவா ஒரு பரிட்சை எழுதுற மாரி நமக் கு இன்னைக்கி சாப்ட வச்சிட்டமா அப்பாட இன்னக்கி இன்னக் கான என்னோட வேலை முடிஞ்சிருச்சு அப்டிங்கற மாரி இருக்கு இதுலயே அவன படிக்க வச்சி எழுத வச்சி சாப்ட வச்சிட்டு பப்பப்பப்பா யோசிக்கவே பயமா இருக்குங்க
கால் கால் இன்னக்கி எப்ப இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க
ஆ அது வந்து இப்ப எனக்கு இப் இப்பதாங்க இன்னக்கிதா எனக்கு இதே அசைன் ஆச்சு ஆ இல்ல அசைன் பண்ணதே இன்னைக்குதாங்க ஆ ஆமாங்க சிஸ்டர்
ஓகே ஓகே
இல்ல இல்ல எனக்குதா இன்னைக்கு இதாச்சு
ம் ம் ம் ம் சரி
ஆ நா பண்ணது ஒரு ரெண்டு நாள் இருக்குன்னு நெனைக்கிறே நா வியாழக்கெழம பண்ணே ரெண்டு நாள் ஆச்சு
ஆ இது உடனே ஹஸ்
பண்ணிர்றேங்க பண்ணிர்றேங்க ஆமா ம் அப்றோ என்னங்க அது இத்தனையு செய்வாங்கள ஒரு தோசைக்கு இத்தன கேக்குறாங்க காலேல ஆச்சுன்னா நம்மளே அவசர அவசர சமா சொல்லப்போனா அவே எட்ற வரைக்கு அவங்க எப்படா கெளம்புவாங்க அப்டிங்கிற மாரி ஒரு எடத்துல நிக்க முடியாது கால்ல எந்திச்சு இல் டிஃபன் பாக்ஸ் ரெடி பண்ணனு சுடுதண்ணி வைக்கணு அவிங்கள குளிக்க வைக்கிறதுக்கு தனியா சுடுதண்ணி வைக்கணு பா பிரஷ்ல பேஸ்ட் கூட நம்மதா போட்டு தரணு எல்லாமே நம்மதா பண்ணணு ஓடிக்கிட்டே இருக்கணு ஆ அங் கயு இங்கயு ஓடு ஓடுன்னு ஓடிக்கிட்டே இருக்குறது எனக்கு அவ்ளோ கஷ்ட ப்படுத்துவாங்க எப்படா கெளம்புவாங்க எப்படா போவாங்கன்னு எதிர்பாத்துட்டே இருப்பே நால்லா சொல்லப்போனா
ஆ ஆ
அய்த்தினுயு பண்ணிக்கிட்டு அவிங்க வந்து அழகா வந்து சோ நிப்பாய்ங்க என்ன என்ன வேலை செய்யற மணியாயிருச்சி உனக்கு தெரியாதா நீயே கொண்டோய் பையன வுடு அப்டிமாங்க ஒரே சி எப்டி சீன் போடுவாங்க பையன கொண்டோய் விட்றதுக்கு இன்னோ கொஞ்சோ லேட் ஆயிருச்சின்னா போது என்னால லேட் ஆயிச்சி லேட் ஆயிச்சி நீயே போய் பையன விட்டுட்டு வா அப்டின்னு ஈஸியா சொல்லுவாங்க சிஸ்டர் அப்டியே காண்ட் ஏத்துவாங்க நமக்கு ஐயோ என் தா அப்டி பண்றீங்க அப்டிங்கிற மாரி
ம் ம் ம் ஏன்னா இப்டி ஏ எழுதுதப்போ என்னோடது வந்து சிஸ்டமேட்டிக் ஒர்க்கு தா ஆஃபீஸ் ஒர்க்கு கா லெவன் ஓ கிளாக் உக்காந்துன்னா திருப்பியு நைட் வந்து டென் லெவன் ஆயிடு லாக் ஆஃப் பண்ணவே
கா வீட்லயே ஒர்க் பண்றீங்களா
ஆ இந்த ப்ராஜெக்ட் வந்து வீட்லந்தே பண்ற மாரிதா ஏனா டைமிங் ரொம்ப லேட் ஆகுதுலையா ஸ்டார்ட் பண்ணது லே டிங்கா இருக்கு என்டிங் முடிய்ரது லேட்டுன்றதுனால எனக்கு அங்க எ ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாரிதா குடுத்துர் க்காங்க ரெண்டு மாசோ சோ அதனால அது வரைக் கி வீட்லந்தே ஒர்க் பண்லா அப்டின்ட்டு பேர்லெல்லா அந்தந்த டைம்க்கு கிச்சன் ஒர்க்கும் பாத்துட்டு அப்டியே பண்ணிக்க வேண்டியதா அப்டின்ட்டு பண்ணிட்ருக்கே அப்டியே கடுப்பா பொயிட்ருக் கடுப்புதாம்ப்பா ஆமா அதுதா டைமுக்கு இதையு பாக்கணு அதையு பாக்கணு ரெண்டுமே பாக்கணுல்ல
ஆ ஒரே எடத்துல ஒக்காந்து நீங்க பண்ற மாரி இருக்கே ப அப்ப நீ பண்ணீங்கனா ஒங்களுக்கு பேக் பெய்னூ அதிகமா இருக்கு வீட் ட்டு வேலையு செய்யணு பத்தாதுக்கு ஒங்க கொழந்தைங்க ஸ்கூல் போயிட்டு வந்துட்டாங்கனா இன்னு அதுக்கு மேல இருக்குமே
ஆமா இப்பதைக்கு கொழந்தைங்க இல்ல நா இப்ப ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் ஆச்சு மேரேஜ் ஆயி அதுனால இப்பத்திக்கி கொஞ்சோ அப்டி போயிட்ருக்கு
இப்பதைக்கு உங்களுக்கு பிரச்சனை இல்ல கொஞ்ச ஃப்ரீயா இருக்கிங்க அதுக்கப்பறோ இருக்குங்க ஒங்களுக்கு
ம்ஹு அதுக்கப்றோந்த இன்னு பெரிய பெரிய வேலை எல்லா வரூ
அய்யோ அ ஏங்க அப்பத்தா வேணுக்குன்னு முசுவா நம்ம ஒரு வேலையா இருப்போ அப்பதா வந்து நக் கிங்க வேகமா கூப்பிட்டுங்க எனக்கு வந்து அத எடுத்து குடுங்க இத எடுத்து குடுங்க கத்தற கத்து இருக்குங்களே க சொல்லப்போனா என் மாமியா கூட எனக்கு இவ்வளோ வேல வைக்க மாட்டாங்க எங்க மாமனார்ல்லா என்ட்ட அதிகமா பேசவே மாட்டாற அவ் வ்ளோ அமைதியா இருப்பாரு ஆனா என் பையன்னு ஒண்ணு பெத்து வச்சிருக்கனேங்க அவ்ளோ வாய்ங்க சொல்லபோனா இந்த ஒரு மாமியாக்கு
சொல்றீங்க
ஐயோ ஆமாங்க யூ கே சிங்க அவ எல் கே சி இல்ல யூ கே ஜி அவ்ளோ வாயி அவ் அவ பேசுனானா நம்ம ஊ போட்றததுக்கே நமக்கு வாய் வலிக்கு வாயே ஒ ம்ச் க்ளோஸ் ஆகாது நொய் நொய் நொய் நொய்னு
இப்பவே அப்டி சொன்னா நீங்க இன்னு அதுக்கப்பறோ என்ன சொல்லுவீங்க
ஆ நாலா ஓ சில நேரத்துல வெக்ஸ் ஆயிருவங்க என்னால்லா முடியாதுடாப் போடா நீ போயிட்டு போய் ஒங்க ஆச்சிட்ட பேசுடா அப்டின் தள்ளி விட்ருவங்க ஒ கூட்டுப்போய் கொண்டோய் விட்ருவே அவங் வீட்ல
ம் ம் ம் ம்
அட முடியலைங்க எப்டினா நானு வீட்டுக்கு வேலையு பாக்கணு இவனையு பாக்கணு நா என்னோட வேலைய கரட்டா முடிச்சிருவே ஏ வேல என்னென்ன செய்ணுமோ அத்தனையு நா முடிச்சிருவே அந்த நடுவுல இந்த இவரு பண்ற வேல இருக்கே இன்னு அந்த பேசுறது கேட்டா அ ம்ச் பேச புடிக்குங்க அவனஸ் கூலுவுட்டு வரும் போதெல்லா கேப்பே அவ ஸ்கூல்ல என்ன நடந்துச்சுன்னா என்ன பண்ணா என்னென்ன சேட்டப் பண்ணா எல்லாமே சொல்லுவா
ம்
மிஸ்ஸு வந்தாங்க இப்படி பண்ணாங்க டான்ஸ் ஆனாங்க இந்த பாட்டு போனாங்க இப்படி பா ஆ இந்த அது என்னமோ ம்ச் பாடி காட்டுவா அப்பறோ இவ ஃப்ரெண்டு பொண்ணுங்கலா வந்து எத் தயு ஸ்னாக்ஸ்ஸு ஷேர் பண்ணி சாப்டாங்கனா இவங்களுக்குலா ஸ்னாக்ஸ் குடுத்தே அப்டின்லா சொல்லுவா ஆமா எல்லாமே சொல்லுவாங்க அவ பாக்கதாங்க ஏயோச் சின்னப் பிள்ள
ம்
ஆனா பண்ற வேலையெல்லா பெரிய புள்ள கணக்குல பண்ணுங்க
தின்னா நல்லது பண்ணுன்ல
ம் சரிங்க தோழி அடுத்த கால்ல இணைவோம் கண்டிப்பா தோழி